ஹலோ கேக்குதா சிஸ்
ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதா
ஹலோ ஹலோ சிஸ்டர் கேக்குதா க்கு
ஆ கேக்குது ஏ உங்க சைடு ரொம்ப இறச்சலா இருக்குது ஹலோ
சிஸ்டர் எதாவது கேக்குறே சிஸ்டர் உங்களுக்கு கேக்குதா கேக்குதுகேக்குது கேக் ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் கேக்குது
ஆ இப்பதா நல்லா கேக்குது இவ்ளவு நேர
மா ஆ ஓகே சிஸ்டர்
ஆ ஓகே சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு சிஸ்டர் நீங்க சாப்
ஆ ஆ சாப்ட்டே என்ன சாப்பாடு ஆ இப்பதா இன்னைக்கு வந்து சின்ன பையே வந்து மதியம் தூங்கல அதுனால சீக்கிரோம் தூங்கிட்டாப்ல உம் நீங்க என்ன சாப்ட்டீங்க
எங்க வீட்ல இன்னைக்கு என்ன சாப்பாடு இட்லி தக்காளி சட்னி செஞ்சே மதியம் செஞ்ச ஆ வெஜ் பிரியாணி வேற மதியம் செஞ்சது இருந்துச்சு பாப்பாக்கு செஞ்சு கொடுத்தது அது அப்றோ வேஸ்ட் ஆக கூடாதுன்னு அதையும் சாப்ட்டாச்சு
ஆ ஓகே ஓகேஉம் நாங்க வந்து இன்னைக்கு வந்து தோசை எனக்கு தோசை ஆமா பசங்களுக்கு வந்து சோறு சோறு வச்சு அவங்களுக்கு வந்து எப்பவுமே சிக்கன் இல்லன்னா எஃக்கு அந்த மாரி ஏதாச்சும் ஒன்னு இருக்கணும் அப்ப தான் சாப்டுருவாங்க
நான்வெஜ் இருந்தா தா சாப்டுவாங்க
நான்வெஜ் இருந்த தான் சாப்டுவாங்க வெஜ்ஜனாலே சாப்ட மாட்டாங்க ஆ அ னால இப்ப எங்களுக்கு நால அன்னைக்கு பெருனாளையா பக்ரீத் பண்டிகைங்கிறதுனால நாளைக்கு நோன்பு இருக்கணும் நாங்க உம் ஆமா நீங்களும் வப்பீங்களா
இல்ல நா பாப்பாக்கு இப்ப ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன்ல்ல சிஸ்டர்
ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே உங்க வீட்ல யார்ல்லா வைக்கிறாங்களா
ஆ வைப்பாங்க மாமி வைப்பாங்க ஹஸ்பண்டும் என்னோட மாமனாரு வந்து வைக்க மாட்டாங்க உங்க வேலைக்கு போணுமா அவங்களுக்கு பெருநாள் க்கு மொத நாள்லா லீவ் கெடையாது பெருநாள் அன்னைக்கு தா லீவு அதுனால அவங்க அவங்க வந்துட்டு பொரட்டா மாஸ்டரா இருக்காங்க ஸோ அதனால அங்கே கரெக்டா இருக்கு அவங்க நிக்கணு காலயில இருந்து நை
ஆமா ஆமா ஆமா ஆமா கட எப்டி சொந்த கடயா
இல்ல இல்லல்ல வேலைக்கு தா போயிருக்காங்க
ஓகே ஓகே ஆ சேரி சேரி டெஸ்ட் எல்லா எடுத்தாச்சா
ஆ ட்ரஸ் எல்லா எடுத்தாச்சு நீங்க எடுத்துட்டீங்களா ட்ரெஸ்லா
ஆ எடுத்தாச்சு என்னது சேரியா சுடியா
இல்ல நா சேரீ தா கட்டுவ ஆனா நா வந்துட்டு இப்ப சேரீயெல்லா எடுக்க குறது இல்ல அ எங்கேயு போனா கூட இப்ப எங்க சேரி கட்டுவாங்க பெருநாளுக்கு எடுக்கர சேரி இந்த பெநாள் ஒரு நாள் தா வேற எங்க பங்க்ஷனுக்கு போன கூட புர்கால போறதுனால ரொம்ப இதுவா இரு க்கு சொல்லிட்டு சுடிய போட்டுறது அது ஆ அது அதனால வந்துட்டு சேரி எடுக்கல நைட்டி மேக்சிமம் நைட்டி நாலஞ்சு நைட்டி எடுத்துக்கிறது
ஓகே ஓகே இப்ப வீட்ல நார்மலா சேரி கட்ட மாட்டீங்களா
சேரில தா இருந்த இவ இப்ப பஸ் ப்பா பொறந்துட்டு சேரில இருந்தே இப்ப டூ இயர்ஸ்சாதா நாங்க வந்து ஷிப் ட் ஆயி இங்க வந்துட்டோ வேற ஊரு வந்துட்டோ அதனால வந்துட்டு இங்க வந்துட்டு
ம் ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ சிஸ் உங்க வாய்ஸ் கேக்கல ஹலோ ஹலோ